ஹலோ
ஹலோ
ஆ நா பேசுறது கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி
ஓகே எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சு ஆயிடுச்சு எல்லா வேலையு ஆயிடுச்சு அதா சரி நம்ம ஆப்ல ஒரு வாட்டி பேசிட்லாமே அப்படின்ட்டுதா இன்றைய தலைப்பு நம்ம நண்பர்கள் பத்தி பேசலாமா
ஆ பேசலாம் தோழி
ஓகே நண்பர்கள் அப்டினாலே வந்து எனக்கு வந்து என்ன சொ சொல்லணு அப்படின் விரும்புறனாக்கா பெருமையாகவு சொல்லலா நல்லா சந்தோஷமாவு சொல்லலான் நெனைக்கிறேங்க அதாவது என்னோட சின்ன வயசுல ஸ்கூல்ல எனக்கு ஏற்பட்ட ப்ரெண்ட்ஸ்சு நாங்கல்லா ஒரு முடிவு எடுத்து நாங்க வந்து இன்னிக்கு வரைக்கு நாங்க வந்து ப்ரண்ட்ஷிப் தொடர்ந்துகிட் ட்ருக்கு அவங்களோட அது வந்து ரொம்ப சந்தோஷமாவு இருக்கு இனிமையாவு இருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க பாத்துப்போ ஹோட்டல்ல இல்லாட்டி எங்கயாவது பீச்ல பார்க்கல எங்கயாவது ஒரு எடத்துல பாத்துப்போ நாங்க மொத்த ஒரு ஏழு எட்டு பேரு எல்லாரு எப்டியாவது கஷ்டப்பட்டாவது மீட் பண்ணி பேசிப்போ அதுல வந்து நம்ளுக்குன்னு ஒரு ஆத்மார்த்த சந்தோஷ இதுல உங்களோட கருத்து தோழி
ஆமா தோழி எனக்கு அதேதா எனக்கு ஏ நண்பர்கள நெனைச்சாலே இன்னமு எனக்கு எப்டின்னா ஒருஸ் சந்தோஷம்தா இருக்கு நாங்க என்ன நாங்க எங்க நண்பர்கள் எல்லாரு ஒரே ஊர்ல பொறந்தோ ஒரு ஏழு பேரு பக்கத்து பக்கத்து ஒரே ஊர்ல பொறந்து ஒன்னாவே எங்க ஸ்கூல்ல படிச்சோ அப்பற ஹை ஸ்கூலுக்கு போன்னுறதுக்காக நாங்க எல்லாருமே எங்க ஊருக்கு ஒரு பஸ்ல ஏறிதா அந்த ஊர் போவோ அப்ப எல்லா நாங்க பஸ்ல இருந்த சந்தோஷ பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாமே அந்த நினைவுகள் தா எனக்கு இன்னமு இனிமையா இருக்கு தோழி
கண்டிப்பாக ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னிக்கு நம்ம இப்ப இருக்கிற நடைமொற வாழ்க்கையில அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமையறாங்களா அப்டின்றதே ஒரு கேள்வி குறியா இருக்குங்க இப்ப வந்து பசங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃப்ரெண்டோட பழக இருக்குறானுங்க பசங்க அவ வந்து ஏதோ ஒரு காரியவாதியா வேல ஆனவொனே அப்டியே விட்டுறாங்க பசங்கள அதுல அந்த பசங்க ரொம்ப வருத்தப்பட்டுறாங்க எனக்குன்னு வந்து ஒரு உண்மையான ஃப்ரெண்டே இன்னு அமையலமான்வா அப்பெல்லா வந்து கஷ்டமா இருக்கு மனசுக்கு ஆனா அப்போ நெனைப்போ ஐயோ நம்மளுக்கு ஏற்பட்ட மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏ இப்போ இந்த பசங்களுக்கு லா அமையல அப்டின்ற மாரி ஒரு எண்ண கண்டிப்பாவே வரு நம்மளுக்கு ஆயிரத்தட்டு வேல இருக்கு ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா நம்ம வந்து என்னிக்கோ ஒரு நாள் வாழ்க்கையில அவங்கள நம்ம சந்திக்கும்போது நம்மளோட மலரு நினைவுகளா நம்மளுடைய பழைய காலங்கள் எல்லாமே நினைவுகள் க்கு வருங்க அப்ப அதுல ஏற்படுற ஒரு சந்தோஷ எதுக்குமே ஈடு கெடையாது இணையே கெடையாது நீங்கள் சொன்ன மாரி உங்களுக்கு உங்க சொந்த ஊர்லயே அமைஞ்சு போச்சு எங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோமேக்காண்டி மத்தபடி எல்லாரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு திசையிலேயே போய் சேந்தாச்சு ஒருத்தங்க ஃபாரின்ல ஒருத்தங்க சவுத் சைடு ஒருத் அ இந்த பக்கோ பக்கத்துல ஒருத்தங்க ரொம்ப தூரோ அந்த மாரி ஒங்களுக்கு தோழி
எனக்கு‌ தோழி நாங்க பொறந்ததுலா ஒரே ஊரு அதுக்கப்றோ இப்ப எல்லாமே நாங்க வெளியூர் வெளியூர்ல இருக்கோ ஆனா என்ன கான்டெக்ட்ல இருக்கோ எதாவது ஒரு சின்ன நம்மக்கு ஒரு கஷ்டம்னாலே எங்க நண்பர்கள் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டா செய்வாங்க அந்த மாரி எனக்கு நெறையா ஃப்ர அ அந்த மாரி எனக்கு நெறையா ஃப்ரெண்டஸ் இரு க்காங்க எல்லாருமே எனக்கு இன்னமு உதவிட்டு தா இருக்காங்க எப்பயாவது பாத்துப்போ திருவிழா நம்ம கோயில் திருவிழா அந்த மாரிலா சொல்லி இன்வைட் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவோ இன்னமு சந்தோஷமாதா இருக்குறோ எ நண்பர்கள் எல்லாமே எனக்கு இன்னு சந்தோஷத்த தா கொடுக்குறாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா ஏனா வந்து அந்த மாதிரி ஒரு நண்பர்கள வந்து இப்ப நம்ம சந்திக்கவே முடியாது ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ஒரு பத் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு வருஷமா இப்ப பழகுவோன்னு வைங்கள நம்ம இப்ப இருக்குற ஊர்ல எந்த ஊர் ரா இருந்தாலுமே பழகுறோன்னு வைங்கள அவுங்ககிட்ட போய் ஒரு சின்ன உதவின்னு கேட்டு பாருங்க இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனன்னு சொல்லி பாருங்க அடுத்த செகண்ட்டு அவுங்க மாயமா மறைஞ்சு போயடுறாங்க நஜமாவே இது ரொம்ப உணர்ந்திருக்கே நான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்பளுக்கு அப்ப அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வேற இப்போ இருக்கிற அவசர உலகத்தில இருக்கற நண்பர்களே வேற இப்பயு ஒரு சிலர் உண்மையா இருக்கிறவங்களு இருக்காங்க அது எல்லாத்தையுமே தப்பா சொல்லல பட் ஆனா அப்ப வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உண்மையான நண் பர்கள் ஒரு சில நண்பர்கள் பொய்யான நண்பர்கள் அதுல வந்து நிச்சயமாவே வேறு பாடு கண்டிப்பாவே இருக்குங்க உங்களுக்கு அந்த மாரி கசப்பான அனுபவங்கள்
ஆ ஆமாங் தோழி நீங்க கூறிய மிகவு கரெக்ட்டு
ம்
ந ந நா காலேஜ் படிக்கையில என ஃப்ரெண்ட்ஸ் நறைய பேர் இருந்தாங்க அப்ப
ம்
அப்போ வந்து நறைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க ரொம்ப வெளியில இருந்தெல்லா என் நண்பர்கள் என்ட்ட பழகுனாங்க அவுங்கலா இப்ப எந்த கான்டெக்ட் மே இல்ல நா கால் பண்ணாலு அவுங்க எடுக்கறது கடையாது அவுங்க வந்து உண்மையான நண்பர்கள் இல்ல செரி எ என்னோட இந்த சொந்த ஊர் ஃப்ரெண்டுன்னு சொன்னேல்ல அவுங்கல்லா இன்னமு கால் பண்ணா எடுக்குறாங்க பேசுறாங்க ஹெல்ப் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க நீங்க கூறியது போல நெறையா பேரு எப்டி சொல்றது எல்லாருமே உண்மையாவு இல்ல எல்லாரு பொய்யாவு இல்ல ரெண்டு விதமாவே இருக்காங்க
நிச்சயமாவேங்க நிச்சயமாவே ஏன்னா வந்து நண்பர்கள் அப்டின்னு பாத்துக்கிட்டீங்ன்னா நம்பளுக்கு வந்து சுக துக்கோ என்ன சந்தோஷோ எல்லாத்துலயு பகுந்துக்கிறவங்க பேரு தா நண்பர்கள் மத்தபடிக்கு அவங்கள பாத்துக்கிட் டீங்னா நம்பளுக்கு வேதனைய குடுக்குறவங்களுக்கு நமக்கு வந்து நண்பர்கள்ன்ற பேரே கடையாது நிச்சயமாவே நண்பர்கள் அப்டின்னு சொல்றதுக்கே அவுங்கள வந்து நம்ம யோசிக்கணு நீங்க சொல்ற மாரி அ பொய்யான நண்பர்கள் அப்டின்னு சொல்லலா அதுதா நெஜோ
ஆ ஆமாங்க தோழி நம்ம பள்ளி பருவம் செல்லையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கெளம்ப லேட் அயிடுச்சுனா அங்கேருந்து வந்து நம்ம வீட்ல வெயிட் பண்ணி நம்பள கூட்டிட்டு போவாங்க
ம்
வெய்ட் பண்ணி கெளம்பியாச்சா வா போலா அப்டின் சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஜாலியா அப்ப அப்ப அப்ப உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அப்டி இப்பல்லா யாரு அப்டி எல்லா கெளப்புறோ வேன்ல ஏத்தி வுட்டு இருந்துர்றோ
இப்ப இருக்றவங்கள பாத்துக்கிட்டிங்கனா ஒரு உண்மயான சம்பவோ சொல்றேங்க அதாவ்து வந்து உண்மயா நம்பி அவங்ககிட்ட பழகி ஆத்மார்த்தமா பழகி ஒரு ஆ என்னோட ஃப்ரெண்டோட அனுபவம் இது ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப உண்மயா பழகி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப ஆ நெஜமா நடந்துகிட்டு எக்ஸாம் சமயத்துலல்லா வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி எல்லா பண்ணிருக்காங்க ஆனா என்ன ஆய்டுச்சுன் பாத்தீங்கன்னா வேணும்னே அந்த ஃப்ரெண்டோட ஹால் டிக்கெட்டு வந்து பேக்லேந்து எடுத்துட்டு பேக்லேந்து எடுத்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு அந்த ஃப்ரெண்ட எக்ஸாம் எழுத விடாம பண்ணி அதுல ஒரு வெறித்தனமான ஒரு சந்தோஷத்த அவங்க அவ்ளோதுவா வந்து இருந்தாங்க நெஜமாவே அவ்ளோ க்ருய்யலா நா பா த்ததே இல்ல அந்த ஃப்ரெண்டு அழுகயான அழுக அய்யோ நம்ம எல்லாருக்கு நல்லது தானே நெனைக்கிறோ நல்லது தானே செஞ்சோ நம்ளுக்கு ஏ இப்டி நடந்தது நம்ளுக்கு ஏ இப்டி நடந்ததுன்னு ஒரே அழுக எனக்கு ஒண்ணுமே புரில அவங்க சொல்ல சொல்ல நா வந்து கேட்டுக்கிட்டே வந்தே இதுல என்னாச்சு இது இப்டி பண்ணியா இது அப்டி பண்ணியா அப்டி இப்டின் கேக்கும்போது ஒரு சின்ன பொறி தட்டுச்சு ஒரு வேள அவங்க கிட்ட கேட்டு பாரு அவங்க அந்த மாரி செஞ்சாங்ளான் கேட்டுப்பாரு அப்டின்னேங்க நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு அழுதுருக்காங்க அழுதோனே ஆமாமா நா தா வேணுன்னு ஒன்ன வெளயாட்டுக்குன் அப்டி பண்ணே அப்ப அடுத்த அட்டம்ட்டு எழுதிக்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்டின்ற மாரி ஒரு மாரி என்ன சொல்றது ரொம்ப க்ருயலா நடந்துகி ட்டாங்க அவங்க அது நெஜமாவே வேதனைக்குரியது ஏனா இவங்களோட ஃபேம்லி சுச்சுவேஷன்ல வந்து இவங்க நல்லா படிச்சு சம்பாதிச்சு வீட்ட காப்பாத்துனாதா உண்டு அப்டின்ற பட்சத்துல அந்த அந்த அவங்க ஃப்ரெண்டோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்போ ஒரு மாரி லதார்ஜிக்கா வந்து நம்ம பாஸ்ஸானா என்ன ஃபெயில்லானா என்ன ஜாலியா ஊர் சுத்தணு பண்ணணு அப்டின்ற மாரி அவங்க அப்டி இரு க்கும்போது இவங்க படிக்கிறாங்ளேன்ற பொறாமைல இப்டி ஒரு பெரிய விபரீதத்த உண்டாக்குனது மனசுக்கு வேதனயாருந்ததுங்க நீங்க இந்த மாரி எதாவ்து கேள்விப்பட்ருக்கீங்ளா க்ரூயல்ஸ்
இல்ல இல்ல இல்ல தோழி நா அந்த மாரி கேள்விப்பட்டது கெடயாது என்னுடைய வாழ்க்கைல நடந்தது நா காலேஜ் நா இன்ஜினியரிங் படிச்சிருக்கே நா காலேஜ் படிக்கைல என்னால ஃபீஸ் கட்ட முடியல அப்போதைக்கி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எ ஹாஸ்டல்ல தங்கியிருந்தவங்க எல்லாரு தா எனக்கு அவுங்களோட காசு போட்டு ஃபீஸ் கட்டி என்னய படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வச்சாங்க அந்த மாரிதா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க அப்படி இந்த மாதிரி நா கேள்விப்பட்டது இல்ல ஆ
அருமை அருமை ஏனா வந்து இது எ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நானாருந்தா அவ்ளோ ஆமா ஒரு வழி ஆயிருப்பே முதல்ல என்ன எங்க வீட்லயு விட்டு வச்சிருக்க மாட்டாங்க பாவங்க ஆனா நிஜமாவே அவங்கள திருப்பியு தேத்தி படிக்க வச்சு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அவுங்க திருப்பியு எக்ஸாம் எழுதி ஐயோ நெஜமாவே அது வந்து ஒரு ஒரு மாரியான அனுபவோ சொல்ல நினைக்கு போதே ஒரு மாரி இருக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரிதா நா வந்து சின்ன வயசுலலா சாப்பாடுக்கு கஷ்டப்படுபோது என் ப்ரெண்ட்ஸ் என்ன குரூப் ஸ்டடிக்கு வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க அவங்க வீட்டில சமைச்சு எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க எங்க விட்டுலயே எனக்கு ஊட்ட மாட்டாங்க உடம்பு ஊட்ட மாட்டாங்க ஆனா என் பிரெண்ட்ஸ்ல்லா நெஜமாவேங்க இன்னைக்கு நினைச்சாலு எனக்கு கண்ல தண்ணி வரு நம்ம நம்லு இன்னைக்கு வந்து இந்த மாரி ஒரு இது இருக்கு அப்படின்னாக்கா தன்மை இருக்கு அப்படின்னாக்கா எனக்கு என் ப்ரண்ட்ஸ் ஊட்டுவாங்க சாப்புடு நீ சாப் சாப்டவே மாட்டேங்கிற உங்க வீட்டுல உனக்கு சாப்பாடு இல்ல இன்னிக்கு யாவது நல்லா சாப்பிடு போட்டு அடைச்சிருவன் நிஜமா அந்த ஒரு தாய்மையை எங்க ங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதே போலவே இன்னைக்கு என்னோட நண்பர்கள் சொன்னேல்லயா அவுங்க வந்து நண்புகளா மட்டு இல்ல நம்ம குழந்தைங்க அத்தை மாமா அப் நம்மளோட உறவ ஆயிடுறாங்க நம்ம நண்பர்கள் அதெல்லா நினைக்கையில இன்னு சந்தோஷமா இருக்கு நம்ம ரத்தோ சொந்தோ இல்லாம நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு அத்த மாமா நம்ம பசங்கள பொறுத்து இது போறது எல்லாமே
கண்டிப்பாங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க அத்தனை பேரு நம்மகிட்ட வேலையு பணமத்துக்கு உறிஞ்சுட்டு ஓட அதுல தான் இருப்பாங்க நம்மளுக்காக உசுர குடுக்குறவங்க நம்மளோட நண்பர்கள் மட்டுமே தாங்க அதுல வந்து ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள்ன்ற ஒரு வேறுபாடுல்லா கிடையாது உண்மையான நண்பர்கள் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு குடுத் மரியாத கொடுக்குறோ மனசார அதுதா நம்மளுக்கு வேணு நிச்சயமாவே அது வந்து ரொம்ப அருமையான விஷயமு கூட ரொம்ப சந்தோஷங்க இந்த தலைப்புல ரொம்ப அருமையான ஒரு டிஸ்கஷன் நம்ம ரெண்டு பேரு பண்ணினோ அடுத்த தலைப்புல நம்ம ரெண்டு பேரு சந்திக்கலா நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்